ஹலோ
ஆ கேக்குதுங்ளா
ஆ கேக்து
வணக்கம்
வணக்கம்
வணக்கம் சேர் ஓகே நம்ம பாத்தீன்னா இன்னைக்கான நாள பத்தி நம்ம தொடங்லா ஓகேங்ளா ஏன்னா பொதுவாவே இந்த நாள் ஸ்டாட் ஆவறதா இருக்கட்டு இப்ப வேற வந்து கோடை விடுமுறை வேற அதுக்கேத்தாப்பல வந்து வீட்ல வந்து கொழந்தைங்களு செரி அக்கா பசங்களு செரி வீட்டு் ஊர்லந்து வந்து ரொம்பவே தொல்ல பண்வாங்க எங்க வீட்ல இதுதா நடந்துட் இருக்கு சோ உங்க வீட்ல வந்து இந்த கோடை விடுமுறையா இருக்கட்டும் வீட்ல யாரதனா வந்து கொழந்தைங்க அது போல வந்து வந்திருக்காங்களா உங்களுக்கு நாள் எப்டி போச்சி
எனக்கு எப்பியு போல ஆஃபீஸ் டு ஒர்க் அந்த மாரி தா போய்னு இருக்கு ஏ வீட்ல அந்த மாரி கொழந்தைங்க யாரு கெடையாது சோ ஒர் க்கு அந்த மாரி தா போய்னு இருக்கு
அப்டிங்ளா ஒர்க்குனா வந்து எது போல நீங்க வந்து இது பண்றீங்க ஏனா வந்து கண்டிப்பா ஒர்க் னாலே வந்து அதுவு ஒரு மாரி பிரஷரா தா இருக்கு நெறைய விஷ்யத்த வந்து நம்பளால சமாளிக்கவே முடியாது அது ஒர்க் ப அதுவு அந்து ஒர்க் போய்ட்டு படிக்கிறவங்களுக் கெல்லா நெறைய பேர் இருப்பாங்க அந்த விஷ்ய எல்லா வந்து ரொம்பவே ஒ எப்டி சொல்றது ஆ கடுப்பா இருக்கு எனக்ல்லா வந்து ச சில நேரத்துல அது மாரி தா இருக்கு என்னடா இது இது மாரி ஒர் காச்சு இது வாச்சு அப்டின்ல்லா எனக் வந்து சம்டைம்ஸ் தோணிருக்கு இது போல நீங்க எதனா ஒரு பிரஷரா ரொம்ப ஸ்டிரஸ் புறோ எதனா ஹண்டல் பண்ணிருக்கீங்ளா உங்க ஒர்க்க அது போல டேஸ்சு
ம் நா ஒர்க் பண்றது வந்து ஒரு பேங்க்‌ செக்டார் தா
அய்யயோ அதுவா ரொம்ப பயங்கரமான ஆளாச்சே
பேங்க் செக்டார் மீன்ஸ் அ ஏடி எம்ஸ் ஏடி எம் க்லா கேஷ்ல போகுல்ல
ஆமா ஆமா
சோ அந்த ஆஃபீஸ்ல வந்து எவ்ளோ என்னன்ன பேங்க்ல எவ்ளோ எவ்ளோ அமோன்ட்டு எவ்ளோ லேக்ஸ்சு இல்ல எ குரோஸ்ல போ எவ்ளோ கேட்ருக்காங்க அப்டின்றத நா தா இன்டன் மூலமா ஆஃபீஸ்கு தே எடுப்பே எடுத்ததுக்கு அப்றோ ஒரு ஒரு வண்டி சிம் அ வண்டி போட்ரு உங்கள அப்ப ஏ டி எம் க்லா போக்குள்ள வண்டி அந்த வண்டில வந்து பேக்ஸ் இருக்கு பேக்ஸ்குள்ள கேஷ் போட்ருப்பாங்க இந்த பேக்ல வந்து இவ்ளோ போகனு அப்டின்றது நா எடுத்து குடுக்குற ஷீட்ல தா ஒரு வாழ்ட்டு அ வாழ்ட்டு பசங்கன் இருப்பாங்க அவுங்க அந்த கேஷ் ஷலா எடுத்து ஹேண்டில் பண்ணி அந்த பேக்குள்ள ஒழுங்கா வச்சி எல்லாமே பிரிப்பேர் பண்ணி அனுப்புவாக அது கரெக்டா அந்த ஏ டி எம் கு போய் சேந்துச்சா இல்லையா அப்டின்றத செக் பண்ணணு சப்போஸ் போற கஸ்டோடியன்ஸ் யார்னா பேகுல எதுனா அமௌண்ட் எதனா கை வச்சி எடுத்துட்டாங்கனா அது நம்ம பேர்லதா வரு ஷாட்ல சோ நம்ம எப்ப வேலை விட்டு போறோமோ அப்ப அவ்ளோ அமௌண்ட் வந்து நம்மதுல இருந்து புடிப்பாங்க அதுனால அது எல்லாரு மே ஒரு ஒரு பேங்க்கு எடுத்துருக்கோ நா வந்து ஐசி ஐசி எல்லாமே நாந்தா பாத்துக்குறே சோனால அதுல வர ஷாட் து என்னென ஆக்சஸ் வருது எல்லாமே நம்ம பேர்லதா வரு சோ அதுனால கொஞ்சோ ஏண்டில் பண்ற மாரி இருக்கு ஆனா ஒரு சில டைம்ல இந்த வெளியூர்ல இருந்துலா வருவாங்கல
ஆமாமா
அந்த மாரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கனா கை வச்சிருவாங்க பேக்ல வச்சி எவ்வளோ அமௌண்ட் எடுக் குறாங்க அப்டின்றதுலா நெறைய நடக்குதா அந்த டைம்ல மட்டு கொஞ்சோ ரிஸ்கா இருக்கு மத்தபடி எப்பயு போல ப்ராப்பரா போயிட்டுதா வந்துனு இருக்கு
கண்டிப்பா அமௌண்ட் விஷயொனாலே ரிஸ்க்குதா அதுவு இந்த பேங்கிங் சென்டார்னாலே வந்து நானு வந்து சேவி பேங்க்ல நம்ம படிச்சது அதுதான பேங்க் சைடு போயில்லா அப்டின்ட்டு ஒரு பிடிவாதமா நானு போனே அதுக்கப்றோந்தா தெரியுது அந்த பேங்க்கு விஷயோ நம்ளுக்கு வந்து செட் டே ஆகாது அதுவு முக்யமா இந்த கணக்கு விஷயோ நம்மளுக்கு செட்டே வரவே வராது என்னதா தலையே தண்ணி குடிச்சாலு அது வராது அப்டின்ட்டு அப்பதா ‌எனக்கு புரிஞ்சது சேரி ஓகே உனக் ஒரு கும்புடுடா எப்பா நா இதுக்கப்றோ பேங்க் மேனேஜர்ன்டு ஒரு ஆசையே வரமாட்ட அப்டின்ட்டு அத தூக்கி போட்டது அ அது வந்து எப்டி சொல்ற பேங்க் ஆளுங்ள பாத்தாலே எனக்கு வந்து ஒரு பரிதாபமான ஒரு நிலைதாவது ரொம்ப கஷ்டோன்டா நீங்களா அப்டின்ற போலதா இருக்கு ஏனா நம்ளுக்கு தெரியுமில்லையா எக் ஸாம் எழுதும்போதே அந்த ஒரு விஷயோல்லா வந்து இது இவ்ளவா கஷ்டமா இருக்கு ஏனா வந்து நம்ம எக்ஸாம் எழுதுறது முக்கியமா அதலா இம்ப்ளிமெண்ட் ஆகாது அந் அங்க வந்து வேற மாரிதா இருக்கு அப்டி இருக்கம்பொழுது எதுக்கு எழுதுறோ அப்டின்ட்டு ஒரு கொஸ்டின்லயே வந்து நெறைய விஷயங்கள் வந்து பிடிக்காமலே வந்து வந்து தா இருக்கு அது பேங்க் சைட் கேட்டாலே எனக்கு இதுதா ஞாபகோ வரு எப்பவுமே செரி உங்க இப்ப வந்து இன்னைக்கான நாள் பத்தியே நம்ம பேசுறோல நீங்க இன்னைக்கி என்ன பண்ணீங்க என்ன சாப்டீங்க புடிச்ச விஷயோ எதனா பண்ணீங்களா சில பேருக்குலா ஹாபிஸ்லா இருக்கு இன்று இது பண்லனா எனக்கு தூக் கமே வராதுடா அப்டின்ட்லா இருக்கு
எனக்கு அப்டி எப்பயும்போல ஃபோரோ கிளாக் நா டெய்லி எழுந்துப்பே ஃபோரோக் எப்பயும் போல ஃபோரோ கிளாக் எழுந்து நா வீட்லருந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லா கெளம்புற மாரி இருக்கு எனக் கு ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு பஸ் இருக்கு கரெக்டா ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு ஏறுனாதா கரெக்டா ஆபிஸ் போய் ரீச் ஆகுறது வந்து ஒரு சவன் ஓ கிளாக் ரீச் ஆயிடுவே எப்பயும் போல ஆபிஸ் ஒர்க்கு எல்லாத்தையு முடிச்ட்டு ஒரு லெவன் லெவன் தேட்டிக்கி ஃப்ரீ ஆயிடுவே எல்லா வேலையு முடிஞ்சிடு கரெக்டா முடிஞ்சிடுச்சினா அதுக்கப்றோந்தா டிஃபன் சாப்டவே போவே அதுக்கப்றோ டிஃபன் சாப்ட்டு ம் ஆமா
ஏங்க இது வந்து எப்டி இருக்குன்னா வடிவேலு சொல்வாரு பாத்தியா எத்தன மணிக்கு கால்ல சாப்டுவ பன்னெண்டு மணிக்கு அப்ப மதியோ
அது எப் எப்டின்னா எல்லா கன்ஸ்டெண்ட்ஸும் கரெக்ட்டா அந்த அந்த ஒரு ரூட் இப்ப வந்து இங்கிருந்து ரொம்ப லாங் போற ரூட்லா இருக்கு சோ அந் அ அந்த அவங்களு வந்து கஸ்டோடியன்ஸ் வரணு டிரைவர் வரணு அந்த வண்டியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு காட் போடுவாங்க ஒருத்தவங்க வந்து கன் வச்சிருப்பாங்க கையில இன்னொத்தவங்க வந்து நார்மலா போவாங்க பேகுக்காக
ஆ
அந்த ஏ டி எம் ஸ் ஆப்ரேட் பண்றவங்க ரெண்டு பேர் போவாங்க ஒருத்தவங்க வந்து மெயின் கஸ்டோடியனா இருப் பாங்க இன்னொத்தவங்க வந்து இந்த ஆப்ல அப்டேட் பண்றவங்களா இருப்பாங்க டிரைவரு இத்தன பேரு வந்தாதா அந்த ரூட் வண்டி போகு வெளிய இந்த மாரி இருக்கு நா வந்து ஒரு தேட்டி ரூட் கிட்ட பாக்குறே ஐ சி சி சில இப்ப இந்த தேட்டி ரூட்டு வெளியே போயிடுச்சுன்னாதா நம்மளுக்கு அப்பாடா போயிடுச்சு அப்டின்னு ஒரு நிம்மதி
ஒரு நிம்மதி ஆ புரியுது
அந்த டைம்ல தா சாப்ட போவே அதுக்கப்றோ வேல முடிஞ்சுரு எப்பயு போல போனதுக்கு அப்றோ எல்லாமே கரெக்டா அவங்களா முடிசிட்டாங்களா அப்டின்றத கால் பண்ணி விசாரிச்சுடுவே ஒன்ஸ் இது இதெல்லா முடியல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அதெல்லா வந்து அப்டேட் பண்ணிட்டு நா ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல கெளம்பிடுவே நா கெளம்பனதுக்கு அப்றோ நைட் ஷிப்ட் ட்டு வரவங்க இந்த ஒர்க்க திருப்பி அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அதுக்கப்றோ நைட்லயு இந்த மாரி வண்டி போகு
ஓ நைட் சிப்ட் ஓகே ஒங்களோட ஜாபுக்கு வந்து நைட் சிப்ட் இருக்கா
ஆமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆஃபீஸ் ஓப்பன்லே தா இருக்கு க்ளோஸே பண்ண மாட்டாங்க
அடடா இ
இப்ப நா என்ன என்ன என்னோட ரூட்ல வந்து ஒரு ஒரு வண்டிலையுமே கிட்டத ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இல்ல தேர்ட்டி பேக்ஸ் இருக்கு இப்ப அந்த பேக்ஸ்ல்லா போயிடுச்சுன்னா ஏ டி எம்ல ஆல்ரெடி கேஷ் இப்ப நேத்து போயிருக்கும்ல்ல அந்த கேஷ்ச ரிட்டர்ன் இதே பேக்ல போட்டு எடுத்துட் வருவாங்க ஆபீஸ்கு அந்த பேக்ல எவ்ளோ அமௌண்ட் இருக்கு பேங்க் குடுத்த இதுவு ஸ்லிப்பு இதுவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி டேலி பண்ணி வைக்கிறது நைட் ஷிப்டோட வேல இவுங்க ஃபினிஷ் பண்ணி வச்சிட்டாங்கனா திருப்பி நாளைக் காலைல நா போயிட்டு திருப்பி லோடிங்கு அனுப்புவே ரிட்டன் வர பேக நைட் ஷிப்டு பாத்துப்பாங்க
இதேதா வந்து ஒரு ரெகுலரான சைக்கிள் மாரி நடக்குது
ஆமா ஆனா ஷிஃப்ட் நெறைய இருக்கு இப்போ மார்னிங் நா வந்து செவன் டு ஃபோர்னா ஒன் ஓ கிளாக் வருவாங்க அவுங்க வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டி வீட்டுக்கு போவாங்க திருப்பி நைட் ஷிப்ட் டென் ஓ கிளாக் வருவாங்க அவுங்க காலையில நாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போவாங்க நாங்க திருப்பி அப்டி நாங் கண்டினியூ பண்ணுவோ அந்த மாரி ரேட்டினா நடந்துட்டே இருக்கு
ஆக மொத்தோ அந்த இது பேங்க்லேயே வந்து த்ரீ மூணு ஷிப்ட் இருக்கு
ம் ஆமா
ம் எனக்கு வந்து இந்த சிஃப்ட் எல்லா இருக்குன்ட்டு எனக்கு நீங்க சொல்லும்போதுதா தெரியு நா பாத்திருக்கே இந்த ஆ இந்த வண்டியல்லா இவனுங்க வந்து எப்டி சொல்றதுன்னா இந்த கனடா மக் அந்த அதுபோல பேங்க் எல்லா மூணு மணிக்கு மேல அதெல்லா வராதிங்க வெளியே போங்கடா அப்டின்றவானுங்க இதே வந்து இது ஐ சி ஐ சி ஐ பேங்க் தா என்னோட பேங்கு அது போல இருக்கு அவனுங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா இருக்கு அதிகமா ஆட்களு இருக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு கஸ்டமர்ஸுமே தா அவுங்க கிளைண்ட் மெதம் மெயின்டென் பண்ணுவாங்க அது வந்து எங்களுக்கு ஈஸியாவு இருக்கு அது நா பாத்ருக்கே ஆனா நீங்க ஷிப்ட்டு இருக்குன்ற து எனக்கு இப்பதா தெரியுமே
ஆமா மோஸ்ட்லி நைட் ஷிப்ட்டு போறது பெட்டர் வீட்ல அலோவ் பண்ண மாட்டாங்க பட் ஆனா அதுல போனா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு தூக்க வருதா போயிட்டு ஒரு ரெண்டு மண்நேர தூங்கிட்டு வர்லா அந்த மாரி பண்லா ஆ நார்மல் ஷிப்ட்டுன்னா நம்ம அந்த மாரி இருக்க முடியாது
புரியிது புரியிது பகல்லே பென்ட்டு கயிட்டுவானுங்க
நா நீ ஆனா கரெக்ட்டுதா அந்த மாரி பேங்க் செட்டார்லா போனா எப்டி சொல்றதுன்னா எல்லாத்தையு பத்தி தெரிஞ்சுக்கற மாரி இப்போ நான்லா ஒரு ஐக்க ஃபீஸ் போனோமா அங்க கொடு இருக்கிற வேலைய பாத்தோமா வீட்டுக்கு வந்தோமா அந்த மாரி இருக்கும்ல அந்த அந்த செக்டாரு நா கேள்வி பட்ருக்கே எனக்கு சொன்னதுக்கு இப்டிதா சொல்லிக் குடுத்துருக்காங்க
ஆ ஆ
பட் ஆனா இந்த மாரி போறப்ப சும்மா இப்ப நம்மளுக்கு ஏ டி எம் போனா கேஷ் எடுப்போ வந்துருவோ அப்டி போயிடுவோ ஆனா அதுக் கான ப்ராசஸ் இவ்ளோ இருக்குன்றதே இது இந்த செக்டார்ல போறப்பதா தெரியு இது ஒன்னொன்னா
ம் ம் ஆமா நானு பாத்துருக்கே இந்த வண்டி இது பண்ணும்போது ஒரு தூப்பாக்கி வச்சு சுத்துவானுங்க பேங்க் கேஷ் அந்த கேஷ் எடுக்க பாக்கும்பொழுது பாக் உள்ள இது பண்ண மாட்டாங்க பட் அந்த வண்டி வரம்போது ஓகே ஓகே கேஷ் வந்துச்சு போல அப்டின்ட்டு ஒரு அந்த ஃபீல் த இது பண்ணு அது ஒரு தடவ அதுமாரி தா வந்து என்னன்னா ஒரு செவன்டி டூ சம்திங் வந்து நா போடும் போது அக்கௌண்ட்ல போடும் போது மாட்டிக்கிச்சு இவனுங்க எத்துத்தாங்க எத்துத்தாங்கன்னா நீங்க போயிட்டு நாலு நாள் கழிச்சு வாங்க அப்டின்னு சேரி ஓகே சைன்லா போட்றோ ஆனா வந்து என்ன ஒரு இதுவுன்னா இந்த பேங்க் பொறுத்த வரைக்கு ஆ எந்த ஒரு இதுவு இருக்காது இஷ்யூவு இருக்காது ஒரு எதுவு இருக்காது நல்லா போயிட்டு நம்ப எப்போ வேணா கேஷ் இது பண்ணிக்கலா போயிட்டு வர்லா செக்கு வந்து இது பண்ணிக்கலா ஸோ அதனால வந்து எனக்கு கம்ஃபர்டபிளான ஒரு பேங்காவே இந்த ஐ சி ஐ சி மாறிச்சு பட் இந்த த்ரீ ஃபிஃப்டின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் நா இன்னைக்கு கத்துக்குன வேற என்ன வந்து நீங்க போகும் பொழுது எனக்கு இது ரொம்பவே புதுசா இருந்ததுரா இதுல்லா இருக்கா அப்டின்ட்டு இருந்தது அப்டின்ட்டு எதனா இருக்கா
ம் வேலைக்கு போறப்ப கேக்குறீங்களா ம் எனக்கு இந்த ஆஃபீஸ்லனா மத்த ஆஃபீஸ்லல்லா இந்த டார்கெட்டு இத முடி க்கணு அத முடிக்கணும்னு இருக்குல இது அப்டி கெடையாது ஏ கையில இந்த ஒன்னு ஒரு பொறுப்பு குடுத்துட்டாங்கன்னா இத நம்ப பாத்துக்கணு அது இப்ப நா வீட்டுக்கு வந்துட்ட பட் ஆனா வந்து எனக்கு அந்த வேல பத்தன மைண்ட் செட் இருக்கவே இருக்காது இதோ நாளைக்கு காலைல வேலைக்கு போணு அவ்ளோதா
புரியுது புரியுது
சோ போறப்பேயே ஒன் மந்த்லயே தெரிஞ்சிரு அந்த வேல நம்மளுக்கு எப்டி ஈஸியா இருக் க்கா அந்த மாரி சப்போஸ் ப்ரெஷரா இருந்துச்சுன்னா வேற வேல தேட்றது பெட்டர்னு நெனைக்கிற
அது என்னமோ கரெக்ட் கரெக்ட்தாங்க நா நறைய எடத்துல பாத்திருக்கே இதே என்னோட ஃப்ரெண்டு கூட வந்து பாத்தீனா அது போலதா டார்கேட் இது பண்ணு அதுவு இன்சூரன்ஸ் இது பண்ணு அப்டி இது பண்ணு அப்டின்ட்டு அந்த பையனுக்கு என்னமே இருவத் ரெண்டு வய்சு தா ஆகுது சீக்கரமா ஜாப் கெடச்சிருச்சு போயிட்டா இன்டர்வியூலா ப்ராசஸ் முஞ்சு ஆனா பிரைவேட் இதுவு கெடைக்கவே ரொம்ப எப்டி சொல்றதுன்னா இப்ப நா வேலைய நின் நின்னுட்டு நா வந்து படிக்க போறே மறுபடியு அப்டின்றா ஏன்டா இது பருத்தி கொட்ட குடோன்லே இருந்தா எதனா வேற எதனா படிச்சுட்டு போயிருக்லால்ல நறைய பேர் பேங்க் செக்டார் சூஸ் பண்ணாங்க எல்லாரு இப்ப டிஎன் பிசிக்கு எறங்கிட்டாங்க அது போல இது பண்ணு ஏன்டா
செக்டார்லிமே வந்து எப்டி சொல்றதுன்னா நறைய ஏர்ன் பண்லா நானுமே தா ஸ்கூல் கா ஸ்கூல் முடிச்சுட்டு பார்ட் டைமா ஒர்க் பண்ணிருக்கே காலேஜ் வந்து நா வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் ட்டு தா சோ ஒன் தேர்டி டூ ஃபை தேர்டி இக்கு தா காலஜ் எனக்கு
ம்
மார்னிங் சும்மா இருக்கேன்னு சொல்லி நைன் டூ ஒன் வரைக்கு பார்ட் டைம் ஒர்க் ஒரு பிர்வேட் கம்பெனில தா பேர்ஸ்னல் லோன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ண தனியா
ஓ
அங்கியுமே வந்து இவ்ளோ இது டா அ கால்ஸ் எப்டின்னா சிஸ்டம்ல கனெக்ட் பண்ருவாங்க நம்ளுக்கு ஹேட் செட் குடுத்துருவாங்க நம்ம அதுபடி பேசணு அவுங்ககிட்ட ஒரு கன்டென்ட் சொல்லிடுவாங்க எல்லா கஸ்டமர்கிட்டயு இதே கன்டென்ட்ட பேசணு ஒரு சில பேர் ஆ லோன் வேணுன் சொல்வாங்கல்ல அவுங்ககிட்ட நீங்க இது மாரி லோன் எதனா எடுத்துருக்கீங்களா என்ன பண்றீங்க முடி எடுத்துருக்கீங்க எங்க ஒர்க் பண்றீங்க நம்ளுக்கு ஒரு பேசிக் சேல்ரி சொல்லிருப்பாங்க இந்த சேல்ரி இருந்தா ஒர்க் பண் அவுங்களுக்கு லோன் குடுக்குலான்ட்டு அப்டியே ஆன் த கால்லே வந்து எல்லா டீட்டெயில்ஸையு வாங்கின்னு அந்த அளவுக்கு நம்ப அவுங்ககிட்ட பேசணு பேசி ஆன் கால்ல எல்லா டீடைல்ஸ வாங்கிட் டா எங்களுக்கு கம்பெனி லிஸ்ட் குடுத்துருப்பாங்க அவங்க என்ன கம்பெனியோ அந்த கம்பெனிக் போனா இந்த பேங்க்ல இந்த கம்பெனி வந்து லிஸ்டர்ட்ல இருக்கு அப்டின்னு வந்துரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு ஒரு கம்பனி இருக்குனா அந்த கம்பெனி வந்து லிஸ்டர்ட்டு ஏ அப்டின்னா அவுங்குளுக்கு வந்து லோன் வந்து கம்மியா பண்ணி குடுக்லான் அர்த்தோ சிடி